உம் வணக்கம் தோழி
என்ன பண்றீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங் க
ம் நல்லா இருக்க தோழி இப்ப வந்துட்டு நம்ம அம் இந்தோ இங்க நா சும்மா இருக்கே தோழி நம்ப வந்துட்டு இந்த பயணம் செய்வோ இல்லையா அத பத்தி நம்ப பேசலா
ஆ சொல்லுங்க
ஆ உங்களுக்கு எந்த மாரி பயணம் பிடிக்கு தோழி
எனக்கு ரொம்ப தூரமா போனா ரொம்ப புடிக்கு அதாவது பைக்ல வந்து ரொம்ப தூரமா போகணும்னா ரொம்ப பிடிக்கு
ம் ம் எனக்கு வந்து பேருந்துல போறதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு ஏன்னா அந்த பேருந்துல வந்துட்டு அந்த அந்த ஜன்னல் சீட்டு கிட்ட ஒக்காந்துட்டு அப்பறோ காத்து வாங்கிட்டு பாட்டு கேட்டுட்டு அது போக எனக்கு ரொம்ப பிடிக்கு அப்டி இப்போ வந்து அப்டி அந்த பொழுது வந்து நா அந்த ஒரு இது சோர்வாவே இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தோழி பிடிக் கியூட்
எனக்கு பைக்கு இல்லாட்ட ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயின் ஆட்டோ கார்ல போனா கூட கார்ல
இப்ப எங்க தோழி ம் ம் ம்
அதனால பைக் இதுதான் சரியாகு அதேமாரி பேருந்துல போனா கூட வாந்தி வரும் நான்இப்பங்க ஒரு ரொம்ப உம் ரொம்ப நாள் ஆகுது வேற அவ்ளவா வெளில போகல பைக்ல போயே ரொம்ப நாள் ஆகுது
ப
இப்போ பயணம் செய்ய கூடாத அதனால போகல எங்கயும்
உஹம்
இப்ப வீட்ல எதாச் டுதான் எடுக்கணும் அதனால போகல
உம் உம் அதல்லாம் வந்துறோம் வச்சங்க நம்ம இந்த சுற்றுலா அந்த மாரில்லாம் போவோம் இல்லையா அம் பால் வந்து இந்த ம் இலங்கைகள் அருங்காட்சியகம் ல கூட இந்த மாரி எடத்துக்கலா போலான் நெனைக்குற தோழி நா ஏன்னா வந்துட்டு அங்க போனா நெறைய விஷ்யோ நம்ம தெரிஞ்சிக்கலா இல்லையா அந்த ஒரு விலங்குகள் பத்தி தெரிஞ்சிக்கலா‌ என்னதா அஹ் ஒரு நெறைய புக் பாத்து படிச்சாலு ப்ப போயி அங்க நேர்ல போயி ஒரு வாட்டி பாக்குற மாதிரி வராது இல்லையா அது நம்ம மை அது நம்ம நமக்கு செரி குழந்தைகளுக்கு செரி அது நல்லா மனசுல பதிஞ்சிரு அதே மாரி குழந்தைகளுக்கு வந்து் ஒரு அஹ் விலங்குகளோட வந்து இந்த படத்துலலா புத்தகத்துல குடுத்து இல்ல வீட்டுல வந்து ஒட்டி என்னதா அலப்பற பண்ணாலு நம்ம நேர்ல போயி அழச்சிட்டு போயி அது காம்ச்சி அதுக்கு அத பத்தி சொல்றது வந்து அவுங்களுக்கு இந்த வயசுல அவுங்க கண்ணால பாக்குறது அவுங்களுக்கு மனசுல சீக்கிரமா பதியு‌ அதனால நம்ம இது இந்த இந்த வழி
நா முன்னாடி ஒருக்கா திருவனந்தரபுரோ சூ இருக்குல்ல
ஆமா
தெரியுமா அங்கதா ஒரே ஒருக்கா போயிருக்க
அஹ் தெரியு
ம் அங்கதா போயிருக்க அதுக்கப்புறோ வேற எங்கேயு போனதில்ல அவ்ளவா அங்க போய் இந்த நீர் யான அப்புறோ வந்து அவை அந்த கிளிகள்ளே நெறைய கிளி வகை கள் பாத்தே நெறைய வெச்சிருந்தாங்க கிளி வகைகள்ல கிளி வகயும் செரி பாப்பும் செரி நெறைய வித விதமா வச்சிருந்தாங்க நம்ம இங்க பாக்காததுலா அதனால அங்க வச் சிருவாங்க இல்ல அந்த கண்ணாடிக்குள்ள தண்ணி ஊத்தி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லனா மண்ணு போட்டு வச்சிருப்பாங்க
அப்படியா அஹ் அதே மாதிரி பாம்பு வகைகள்ல என்ன உங்களுக்கு தெரியுமா
பாம்பு வகைகள்ல எனக்கு தெரிஞ்சி அன கோண்டா பாம்பு அதுதா ரொம்ப பெரிய பாம்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப் புறோ வந்து இந்த நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க அது என்ன சாரப்பாம்பு கருநாகோ என்னென்னமோ சொல்லுவாங்க பாம்புனாலே பயந்தா தோழி கேக்குதா தோழி
இது
கேக்குதா